ஹலோ வணக்கம் எப்டி இருக் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்டீங்களா
ம் சாப்டங்க
இன்னக்கி என்ன சாப்பாடு
இன்னக்கி வன்ட்டு தக்காளி தொக்கு
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங் களா
ம் நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்க எ உங் வீட்ல தக்காளி தொக்கு யாரு செய் தது மா அம்மா செய்வாங்களா இல்ல உங்க வீட்ல செய்வாங்களா
அம்மாாதா செய்வாங்க
சேரி சேரி வி நானு நா அடிக்கடி தக்காளி தொக்கு செய்ணு செய்ணுன் நெனைப்ப ஆனா அது எப்டி செய்றதுனு யூடியூப் பாத்து கூட என்னால செய்ய முடில அந்த டேஸ்ட்டு வர்ல உங்க வீட்ல உங்க அம்மா எப்டி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா
ஆ ஓரளவ்க் தெரியு பட் உங்களவுக்கு தெரியுமான் எனக் தெர்ல
சேரி சொல்லுங்க எப்டி செய்றதுன் நா ட்ரை பண்ணி பாக்குற
ஓகே ஆம் ஃபஸ்ட்டு நம்ப அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலா நல்லா கட் பண்ணி வச்சுக்கணு அதுதா நல்லா ஓரளவுக் சின்னச் சின்னதா பொடிஸ் பொடிஸா கட்
ஒரு ரெண்டு பேத்துக்கு சமக்கிற மாதிரி சொல்லுங்க
ரெண்டு பேத்துக்கா ஓகே ஒரு மூணுலேந்து நா ஒரு இல்லல்ல எப்டி சொல்லலாண்ணா ஒரு பதினஞ்லேந்து இருவது சின்ன வெங்காயொ கொஞ்சொ நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சிக்கோங்க
செரிங்க
அதுக்கப்பறோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி வரிக்கு நல்லா ஒரு நல்லா சாறு சாறு உள்ள தக்காளியா ஒரு ஏழு தக்காளிலேந்து எட்டு தக்காளி வரைக்கு நல்லா கட் பண்ணி வெச்சுகோங்க
சேரிங்க
அதுக்கப்பறோ அந்த வர மொளகா இருக்குல்ல அது வன்ட்டு ஒரு எட்டு மொளகா கிட்ட கிள்ளி வெச்சிக்கோங்க
காரமா இருக்காதாங்க
ஆமா காரமாதா இருக்கு எங்க வீட்ல எல்லாரு காரொ அதிகமா சாப்டுவாங்க உங்க வீட்ல காரொ எந்தளவுக் சாப்பர்றாங்களோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க இல்லனா மூணு மொளகா நாலு மொளகா அந்த மாரி கூட போட்டுக்கோங்
சேரி சேரி சொல்லுங்க
ப்றொ நீங்க கடாய் வெச்சிட்டு அதுல ஆஷிஷுவல் தாளிக்கிறதுக்கு நம்ம போடுவோல் என்ன கடுகு கடுககுளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு கொஞ்சொ பெருங்காயொ இதெல்லா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்பறோ வெங்காயம் போட்டு அது நல்லா ரெட்டண் ப்ரௌன் கலர்ல ஆகுற அளவுக்கு வெயிட் பண்ணு
சேரிங்க
ரெட் அண்ட் பிறவுன் கலர் ஆன உடனே அந்த வெங்காயத்து மேலே கொஞ்ச லைட்டா உப்பு தூவி விடுங்க
உப்பு ஓகே
அது இன்னு கொஞ்ச பிளவ்டு உங்களுக்கு இன்ன கொஞ்ச சுவை வந்து அதிகப்படுத்திக குடுக்கு
சேரிங்க
அதுக்கப்புற என்ன பண்றீங்கன்னா ஆ நீங்க பொடி பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சங்க தக் காளி அதை எடுத்து போடுங்க
சேரிங்க
அதுக்கப்புற என்ன பண்றீங்கன்னா கல்லுப்பு இருக்குல்ல கல்லுப்ப வந்துட்டு மேல ஃபுல்லா தூவி விட்டு அத வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க அடுப்புட அனல் வந்து தீ வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க அது மேல ஏதாவது பிளேட் போட்டு மூடி வச்சிரணு
சேரி சேரி நீங்க தக்காளி தொக்கு எண்ணெய்யிலயே பண்ணிடுவீங்களா இல்ல தண்ணி ஊத்தி பண்ணுவீங்களா
மோஸ்ட்லி எண்ணெயில தா பண்ணுவாங்க
சேரி சேரி ஓ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்களா
ஆ ஆமா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வர மாரி ஸ்டோல் பண்ணி வச்சுருக்கோங்க
சேரி சேரிங்க சொல்லுங்க மேல
ஆ அதுக்கப்புற நீங்க தக்காளி அதுக்கு மேல கல்லுப்பல்லா போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு தீய வந்து கொஞ்ச கம்மி பண்ணி ஒரு அஞ்சுலருந்து பத்து நிமிஷ வரைக்கு நல்லா விட்டுணு
சேரிங்க
ஊத்துன எண்ணெ வந்துட்டுல்ல நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு
சேரி
அதுக்கப்பற நம்ம இந்த வீட்டு மொளகாத்தூள் இருக்குல்ல
ஆமா
அந்த மொளகாத்தூள் கொஞ்ச போட்டுட்டு கொஞ்சமா கறி மசால் கொஞ்ச போட்டு அண்டு் உங்களுக்கு விருப்ப இருந்தா கரம் மசால் போட்டுக்கலா இல்லைன்னா வேண்டா
சேரி
அது போட்டு இன்னொரு அ அதாது உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்ச தண்ணி ஊத்தி கூட இன்னும் கொஞ்ச ஆ மூடி வச்சு ஒரு பத்து ஆ பத்துலருந்து ஒரு பதின்சு நிமிஷ வறிக்கு வச்சக்கலா ஒன்னு பிர ஸ்டெட்ல அப்படி இல்ல என்னைய தா வேணு அப்படின்னா இன்னக் கொஞ்ச கடசீட்ல எறக்குற ஸ்டேஷ வெந்ததொடனே இன்னு கொஞ்சம் எண்ண ஊத்தி லைட்டா லைட்டா மட்டு கொஞ்ச எண்ண ஊத்தி இந்த மசால ஓட பச்சவாசனல்லா போரளவுக்கு நீங்க ஐஞ்லெருந்து பத்து நிமிச வரைக்கு அடுப்புலயே வச்சிருக்கனு அது கம்மி தீலயே வச்சு ஒரு பிளே போட்டு முடி வச்சுக்கணு
ஓவொரு ஆயில் சேத்தன்னா டயேரியா ஆயிறாதுங்களா
இல்ல நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு போ மூணுல இருந்து நாலு கரண்டி என்ன தான சேத்தறோ அது நம்ம நல்லெண்ண தானே சேத்தறோ
சரி சரி சொல்லுங்க மேல
ஆ அதுக்கப்புறம்மேட்டு நீங்க அதுக்கு ரம் கொஞ்ச கெடாம இருக்கிறதுக்கோசர கொஞ்ச புளி ஆட் பண்ணிக்கோ புளி தண்ணி கொஞ்ச ஊத்திக்கணு
சரி
இவ்வளோதாங்க ப்ராசஸ் அதுக்கப்புற கடைசியா ஒரு அஞ்சுலந்து பதினஞ்சு நிமிஷ வரைக்க அப்படி கொஞ்சம் நல்லா கொலகொலனு ஆகுற வரைக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணு கையில
சரிங்க
அப்புற எடுதுக் கீழ வச்சு சர்வ் பண்ணி சாப்ட்டுகலா
நீங்க வந்து அ பசல கீர சமைச்சங்க
சூப்பருங்க எப்டி சமைக்கணு அது நீங்க சமைப்பீங்ளா இல்ல
நான் தாங்க சமைப்பே
கே ஓகே ஓகே
அது வந்து பசல கீரங்கற்து வந்து சாட்டணன்னு சொல்லுவாங்க மாடு திங்க அது பசல கீர வந்து முத்தி போச்சுனா மாடு திங்கிர ஐ ட்டமா மாறிடு மாடு ஆடு திங்கர ஐட்டமா கொஞ்சோ அந்த பூ வரதுக்கு முன்னா டியே நம்போ பொறிச்சுட்டோம்னா அது பசல இத நம்ப ஊர் சைடெல்லா அது கட்டு பாஞ்சு ருவாய்க்கி விப்பாங்க இங்க எங்க ஏரியா சைட் ல்லா ச்ச் ஃப ஒ ஒரு நெலத்த வந்து ட்ராக்டர் வெச்சு ஓட்டி வுட்டுட்டோ அப்புடீனா தானாவே அது வந்து முடி சிடு அந்த பச்ண கீரைய வந் து நுனி மேல நுனி எலய மட்டு பறிச்சுட்டு வந்து நல்லா அலசணு ஏன்னா அது வந்து மண்ல வளற்தில்லிங்ளா நல்லா ரெண்டு மூணு டைம் அலசுனதுக்கு அப்பறோ அ அது வந்து நமக் காலையே பண்ற மாதிரி இருந்தா நைட்டே வந்து கிள்ளி வெச்சிட்டு அலசி வெச்சிர்ணு ஃப்ரி ஜுலலா வைக்க கூடாது நம்ம வெளிவே வெச்சுக்கலா
ஓ செ ஓகே
ல நை குக்கர்ல போட்டு ஒரு விசில் மட்டு விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வணக்கறப்போ கொஞ்சோ சீக்ரமா வந்து அந்த டிஷ் வந்து ரெடி ஆயிரு
ம்
அ ஒரு கடாயோ இல்ல கொழம்பு தாளிக்கிற குண்டானோ அடுப்புல வெச்சி ஒரு கொஞ்சோ ந கொஞ்ச ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் மேல எண்ண ஊத்தி கடுகு சின்ன வெங்காயோ தக்காளி வரமெளகா பூண்டு இதெல்லா போட்டு நல்லா வனக் வுட்ருங்க
சின்ன வெங்காயந் தா யூஸ் பண்ணுமா
ஆமாங்க அப்பதா வந்து கீர அப்படின்னாலே நம்ம சின்ன வெங்காயோ போட்டா போட்டாதா நல்லாருக்கோ இதெல்லா போட்டு ந நல்லா வந்து வெந்ததுக்கு அப்பறோ கீரைய போடுங்க கீர வந்து கீரைக்கு வந்து ஒரு ரெண்டு மூண் பேர் சாப்பட மாந்தா ஒரே ஒரு பெரிய டம்ளார் தண்ணி ஊத்தணு செரீங்ளா. ந ஊத் த்தி நல்லா வந்து வெந்து இக்குணு கீர வந்து வெந்துக்குச்சானு நசுக்கி பாருங்க வந்து வெந்தது தெரியு அப்பறோ வந்து வெந்ததுக்கு அப்பறோ மஞ்சத்தூளு அ இதுக் த்கெல்லா கறி மசாலா கரம் மசாலால்லா தேவ இல்லங்க நம்ம வர மெளகா போட்டு கடையறதுனால காரோ வந்து அதுலருந்தே எறங்கிரு. நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்றம் நல்லா கொஞ்சொ தண்ணி சுண் நம்ளுக்கு தண்ணியாட்ட வேணுனா தண்ணியாட்டமே வந்து கடஞ்சுக்லா கொஞ்சோ டோ கட்டியா வேணுனா தண்ணி சுண்ட வூட்டுட்டு கடஞ்சிக்லா
ஓக்கே ஓகேங்க
நல்லா கடஞ்சிட்ணு மத்துலதா கடையணு மிக்சில போட கூடாது மிக்சில போட்டா வந்து கீர நல்லாவேருக்காது சாப்பட்றத்துக்கு
ஓக்கே ஓக்கே
நல்லா சட்டீல கெடைச்சா சட்டி கெடச்சிதுனா அது சமைச்சிங்னா இன்னு சிறப்பாருக்கு இப்ப நம்ப டவுன் பக்கோ இருக் கறதுனால அந்த அலுமுனிய பாத்ரோந்தா
ம்
போட்டு நல்லா வெந்ததுக்கப்றோ நல்லா கடஞ்சதுக்கப்பறோ உப்பு உப்பு கொஞ் உப்பு வந்து தேவயான அளவு அதுல போட்டு நல்லா கடயிணு கடஞ்சதுக்கப் அப்பறோ நம்ம அது வந்து ஒன்டே யூஸ் தா கீர ஸ்டோர்ல்லா பண்ணி வக்க முடியாதுங்க
ஒருநாள்தா ஈவ்னிங் வரைக்குதா வெச்சுருக்க முடியு
ஆமாங்க ஆம் அது நல்லா கடஞ்சதுக்கு அப்பறோ வந்து வேற பாத்தரத்துக்கு மாத்திருங்க ஏனா அந்த பாத்தரத்துலே இந்தா கீர அடி ம்ச் கீர வ அந்த குண்டால்ல வந்து புடிச்சுக்கு அது நா வேற சி சில்வர் பாத் பாத்தர்துல மாத்திட்டு சேர்வ் பண்ணீங்ன்னா அந்த கீர வந்து சூப்பரா இருக்கு நம்ம அந்த கீரைய வந்து பருப்புல போட்டூ செய்லா நம்ப விசில் விட்றோ பாத்தீங்ளா பருப்பு கொழம்புக்கு அந்த மாதிரி பருப்பு வேக வச் சி அந்த கீரையிலே போட்டு நல்லா கடஞ்சிர்லா லைக்கு முருங்க கீர மாதிரின் வச்சுக்கோங்ளே
ம் ஆமா ஆமா கரெக்ட்டு
ஆ அப்றோ வந்து இந்த பசல கீர கடஞ்சன்னா கூட வந்து நேத்து தயிர் போட்ருந்தே அப்றம் தயிரு தாளிச்சு விட்டுட்ட எப்பும்போல தயிர் வெண்ணய மட்டு மேலாப்ல எடுத்துட்டு அ எண்ண ஊத்தி கடுகு தாளிச்சு வர மொளக் கா வெங்காயோ கருவவிலை போட்டு தயிர் வ வணக்கி தயிர்ல கொட்டி கிண்டி வச்சுட்டு அவ எங்க வீட்டுக்காரு சாப்ட்டாரு எங்க பாப்பாவு சாப்ட்டுட்டா சொல்ல போனா ரெண்டு பேத்துக்கு கீரையே புடிக்காதுங்க நேத்து என்னமோ வந்து சட்டியே காலி ஆயிருச்சு
ஆமா இந்த கீர குட எதோ பயிரு போட்டன் சொன்னீங்ளே அது கூடயே போட்டு கடஞ்சிருவீங்ளா இல்ல எதா தனியா எதாது ஸ்நேக்ஸ் மாரி வச்சு சாப்டுவீங்ளா
அது தனியா தாங்க வச்சிக்குணு
சேர் செரிங்க
உங்குளுக்கு வெண்ண வேணுனா சொல்லுங்க நா எங்க வீட்ல மாடு இருக்கு அதனால பால் வந்து சொசைட்டிக்கு போறதுல்ல ஆ வெண்ண நா நாங்களே வந்து பியூரா ரெடி பண்றோ உங்ளுக்கு வேணுனா சொல்லுங்க
அவசியம் சொல்றங்க
உங்குளுக்கு வெண்ணயா வேணுனா வெண்ணயாவு வச்சுக்கலா நெய்யா வேணுனா நெய்யாவு நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணி தருவோ நீங்க வெண்ணயா வாங்குனீங்னா நீங்கதா வந்து காய்ச்சி அதுல முருங்க எல போட்டு மே மீதி இருக்குற மோரல்லா வந்து ரிமூவ் பண்ணி நெய்யா மாத்திக்குணு நாங்க நெய்யா பண்ணி தரோ அப்டின்னா வந்து மோர வந்து நாங்களே எடுத்துட்டு அ மோர வந்து நாங்களே எடுத்துட்டு முருங்க தல போட்டு நெய்ய மட்டு உங்ளுக்கு வந்து ப்யூர் பண்ணி குடுப்போ
ஓக்கே ஓகேங்க அதுல்லா எவ்ளோ வெலைக்கு விக்கிறீங்க
நாங்க வெளிய வந்து சு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரோ பெர் கேஜி நீங்க சொந்தக்காரங்க அப்டி தெரிஞ்சவங்க அவங்களுக்கல்லா வந்து ஒரு ஃபிஃப்டி டூ செவன்டி டிஸ்கவுண்ட் பண்ணி தரோங்க
சேரி சேரிங்க ஓகே
உங்க தெரிஞ்சவங்க கிட்ட குட சொல்லுங்க இது மாரி நாங்க வெண்ண விக்கிறோ தயிர் வேணுன்னாலு தயிர் வாங்கிக்கிலா
ம்
அப்பறோ மோர் வேணுன்னாலு மோர் வாங்கிக்கிலா இந்த மாரி கீர வேணுன்னா கூட சொல்லுங்க எங்க காட்ல நாங்க ஓட்டி போடுவோ அடிக்கடி கீர வேணுன்னாலு சொல்லுங்க தொய்யக்கீர பசல கீர புளிச்சக் கீர அப்பறொ கொத்தவரங்கா பாவக்கா பீக்கங்கா எந்த காய் வேணுனாலு சொல்லுங்க
ஓகே ஓகேங்க நா கண்டிப்பாக சொல்றங்க தேவப்பட்றப்ப நா கண்டிப்பா உங்ளுக்கு மறுபடியு நா ஃபோனு பண்ற
ப்றொ ஃபோன் பண்ற
ஆ சேரிங்க ஓகே பாருங்க பாய்
ம் பாய்